ஹலவ் வணக்கம் ஆ கேக்குதுங்க தோழி நா பேசுற்து உங்களுக் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது
ச்செரிங்க தோழி இப்ப வந்து பாத்திங்க நல்லார்க்கேங்க தோழி நீங்க எப்டி இர்க்கீங்க
ஆ நல்லார்க்கே
நல்லார்க்கே தோழி செரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பண்டிகை நாட்களு வந்து பக்கத்துல நெருங்கிட்டு வருது தீபாவளி இபோ வந்து சென்றாண்டு தீபாவளி வந்த் து நீங்க எப்புடி கொண்டாட்னீங்கன் தெரிஞ்சுக்கலாமா தோழி ஏனா வந்துட்டு எனக்கு எப்டி நீங்க கொண்டாட்னீங்கன் தெரி்ஞ்சதுன்னா அது கொஞ்சோ ஒரு நல்ல இதா இருக் கொ
அம் சென்ற ஆண்டு வந்துட்டு தீபாவளி வந்து அப்போ வந்துட்டு அம் நா வந்து அந்த தீபாவளி டயத்துல கொஞ்சோ இந்த கடைய்ல நறைய ஆள் எடுப்பாங்ள அப் போ வந்துட்டு ஒரு கடைய்ல போய் சேந்துருந்த வேலக்கி அங்க அந்தம் அந் கடைய்ல வந்து ரொம்பக் கஸ்டோ ஆனா வேல பாக்கற்து ஏனா தீபாவளி டைமா இருக்கதுனால ரொம்ப கூட்டோ ஒரு பத்து நிம்ஷோ கூட ஒரு இந்த தேநீர் அருந்த கூட ஒரு இடைவெளி இல்லாம அவ்ளோது அவ்ளது வேல பாத்தோ அ அப்பறம் வந்துடு தீபாவளி நைட்டு ஃபுல்லா கண்ண முளிச்சு வேல பாக்கணு அதுவும் கண்ண முளிச்சு வேல பாத்தோ ஆனா வந்துட்டு அவுங்க வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டாயரூவாதா காசு குடுத்தாங்க அது வந்து ரொம்ப ஒரு மாரி ம் அது அப்ப அது ரெண்டாயரூவாக்காக எவ்ளோ கஷ்டப்படணு அந்த மேரி அப் பதா இந்த ஒரு ஒரு பணத்தோட அருமையே தெரிஞ்சுது அதுக்கப்றோ அந்த பணத்தல்லா ரொம்ப பாத்து பாத்து செலவு பண்ண கத்துக்கிட்டே அதுக்கப்பற வந்துட்டு அந்த தீபாவளிக்கு ஆ ஆடை எடுக்குறதுக்கு ஒரு ஆடை வந்துட்டு ஒரு ஐநூரூவாய்க்கு கொறஞ்சு இல்ல அதுவும் தீபாவளி டைமா இருக்கிறதுனால எல்லாமே வெலை ரொம்ப அதிகமா இருந்தது. போய் நமக்காடை எடுத்தா மத்தவங்களுக்கு இல்லாம போய்டும். ஏன்னா இருக்குது ரெண்டாயரூபாவா தா இதுக்குள்ள நம்ம எடுக்கணும் அப்டின்னு அந்த ஒரு கவலையிலேயே நா ஆடை எதுவு எடுக்கல நா ஏதுவு ஆடை எடுக்கல வீட்டுல வந்துட்டு நா வேல பாத்து வீட்டுல வந்துட்டு நா வேல பாத்து எடுத்து குடுத்தே அந்த அது ஒரு மாரி நிம்மதியா இருந்துச்சு நம்ம மொதவாட்டி வேலைக்கு போயிருக்கோ நம்ப நம்ப காசுல வீட்டுல உள்ளவங்களுக்கு நம்ம டிரெஸ் எடுத்து குடுத்துருக்கோ அப்டின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு அதனால நா அந்த எந்த வருஷோ தீபாவளி கடந்தாலும் அந்த சென்ற ஆண்டு மாதிரி எனக்கு தீபாவளி கெடையாது அதோட வந்துட்டு நா போட்ற நா எடுத்துக் குடுத்த ஆடை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்டின்னு சொல்லிருந்தாங்க அதுவும் ரொம்ப ஒரு மாரி நிம்மதியா இருந்துச்சு சரி நம்ப நம்ப வேலைக்கு போய் ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து குடுத்துட்டோ நம்மளால முடிஞ்சது அப்டின்னு ரொம்ப ஒரு சந்தோஷமா பெருமையா இருந்தது
பரவால்லைங்க தோழி நல்ல ஒரு இது சொல்லிருக்கேங்க எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தீபாவளி வந்து வருது அப்டின்னா நா பெருசா வந்து கொண்டாட மாட் அது வந்து திருமணத்துக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா நா பெருசா கொண்டாட மாட்டே எல்லா நாளும் ஒரே நாள் போலதா பிறந்த நாளாகட்டும் இல்லன்னா பண்டிகை நாளாகட்டும் பொங்கலு எந்த ஒரு நாளா இரு தாலும் ஒரே நாள் மாரிதா ஆனா இப்ப வந்து ஏ திருமணம் ஆய்ருச்சு இதுக்கப்றோ வந்து வர கூடிய நாட்கள் வந்து நமக்கு அதே மாதிரி இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு ஏன்னா வந்துட்டு நம்ம சின்ன வயசுல இருக்கம் போதுதா வந்துட்டு ட்டு நமக்கு வந்து நம்ம எப்படா விடியோன்னு காத்துட்டு இருப்போ அதே மாதிரி எப்ப புது துணி போடுவோன்னு காத்துட்டு இருப்போ எப்ப வந்து நம்ம இனிப்புகள் சாப்டுவோ அதுமே வந்துட்டு குளிச்சுட்டு நம்ம புது துணி போட்டுட்டு அம்மா அப்பா காலுல விழுந்து ஆசி ர்வாதோ வாங்கனோனா அவங்க ஒரு ஐநூருவா ஆயரூவா வந்து தருவாங்க அந்த மாதிரி ஒரு இது வந்து இப்ப நமக்கு வித்தியாசமா இருக்கு அது வந்து வளர வளர நம்ம ஒரு வேலைக்கு போறோ வீட்ல இருந்து வேல பாக்கறோ இல்ல ஒரு காலேஜ் போறோ அப்டிங்கிற பட்சத்துல நமக்கு இதுலல்லா நா ட்டம் இருக்காது நமக்கு லீவு கெடைச்சா போது லீவு கெடச்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா தூங்கணம்ன்னா போது அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நெலைல இருக்கோம் இல்லைங்களா ம் அது அந்த மாதிரி இருக்கும் போது இப்ப வந்து திருமணம் ஆயிருச்சு திருமணம் ஆயி நமக்கு இப்ப வந்து மொதல் மொதலா தீபாவளி வந்து கொண்டாட போறோம் அப்படிங்கறது வந்து எனக்கு ஒரு நல்ல இதா இருக்க தோழி சரி எப்படி இருக்க போது அப்படிங்கறத பத்திதான் எனக்கு ஆமாங்க தோழி ஆ உங்களுக்கு ஏதாவது ஒரு
அ இப்ப வந்துட்டு தோழி வந்து அ அப்போ மாதிரி இந்த சின்ன பசங்கல்லாம் யாருமே அந்த தீபாவளிக்குல்ல வந்துட்டு ஒரு அந்த ஒரு இது இருக்க மாட்டேங்குது அவங்களுக்கு தீபாவளி காலைல எழுந்திரிச்சு அந்த புது டிரெஸ் போடணும் பெரியவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அந்த தின்பண்டம்லாம் சாப்டணும் சாமி கும்பிடணும் வெடி வெடிக்கணும் அந்த மாதிரி அதுல ஒரு நாட்டமே இருக்க மாட்டேங்கிது காரணம் வந்துட்டு இப்போ இப்போ எல்லாமே இந்த தொலைபேசியிலேயே எல்லாருமே இருக்காங்களா அப்பா அப்ப கேம் வொளாடுறோமா அந்த மாதிரி அந்த விளையாட்டு போ இதுல தொலைபேசில உள்ள விளையாட்டுக்கு எல்லாருமே அடிமை ஆயிட்டாங்க அதனால அந்த ஒரு வெடி கூட வெடிக்கரது கூட அவங்களுக்கு அது விரும்ப மாட்றாங்க
கண்டிப்பா தோழி ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க
அதேமாதி இந்த போ ம் சொல்லுங்க
நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் இந்த விளையாட்டுக்குள்ளேயும் மூழ்கி போறனால அவங்க ஒரு தூக்கத்த மறந்துடுறாங்க பசிய மறந்துடுறாங்க எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் வந்து மறந்து தன்ன உழுந்து உழுந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரு நாள்ல கூட நல்ல நாள் கெட்ட நாள் எல்லா த்து இவங்க மறந்துறாங்க இல்லங்களா
ம் ஆமா கண்டிப்பா அவங்களுக்கு வந்துட்டு அது நம்மதான் ஆனா சொல்லி புரிய வைக்கணும் அவங்க வீட்டுல உள்ள பெரியவங்கதான் வந்துட்டு அ இவ்வளவு நேரோம் ஆ அலைப்பு அலைப்பேசி் உபயோகப்படுத்த கூடாது போய் தூங்கு அப் ஒன்னு நம்ம வீட்டுல உள்ள பெரியவங்க தான் சொல்லுவோம் ஆனா இப்ப வந்துட்டு எந் யாரு வீட்லயுமே பெரியவங்க எல்லாம் இருக்கறது இல்ல காரணம் வந்துட்டு எல்லாருமே அப்பா அம்மா கொழந்தைங்க அப்படிதான் இருக்கு இப்ப எல்லாரு வீட்டு லியுமே தாத்தா பாட்டிங்கிறது வந்துட்டு ப்ப அது வேற குடும்பம் இது வேற குடும்பங்கிற மாறி ஆயிடுச்சு லாம் அதனால அந்த முன்ன மேறி இந்த புத்தமதி சொல்றதுக்கு கூட இந்த வீட்டுல வந்து இப்போ யாரு வயசனவங்க இல்ல அதுவும் இப்ப அதே மாறி இப்ப. இந்த இந்த பொங்கல் இதெல்லாம் வந்துட்டு இப்ப யாருமே வீட்டுல வந்துட்டு அந்த ஒரு மாறி இந்த மண்பானை வச்சி அந்த கல்லு வச்சி அப்புறம் இந்த சூரியனுக்கு முன்னாடி வச்சு இந்த படைச்சி அந்த அந்த அறுவடை பண்ண அந்த முதல் நெல்ல வச்சு சமைக்கிறது அந்த மாதிரில்லாம் இப்ப யாரும் ஏதும் பண்றதில்ல
போய் கடையில இருந்து வாங்கிடு வந்துடுறாங்க பொங்கல மிஞ்சு மிஞ்சி அப்படி அதுவும் இல்ல ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போனாக்கா இந்த சிலிண்டர்லயே வெச்சு வீட்டுக்குள்ளயே வெச்சு பொங்கல் பொங்கிடுறாங்க அவ்வளோதான் அந்த அந்த அப்போ வந்துட்டு பொங்கல்லான்னா இந்த இந்த ஊர்லயே எதுலயோஅந்த நிறைய விளையாட்டு போட்டிகள் வெப் ப்பாங்க அதுல நெறைய பரிசு குடுப்பாங்க அது வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும் எப்ப பொங்கல் வரு எப்ப இதெல்லா நம்ம கலந்துப்போ அப்டின்னு ஆனா இப்பெல்லா வந்துட்டு யாருமே அது அத விரும்புறது இல்லையா இல்ல என்ன ஆச்சுன்னு தெரில அது வந்து அப்டியே போயிடுச்சு அது எல்லா ஒரு காலத்துல நடந்துச்சுன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போ
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க நீங்க சொன்ன மாதிரிதா இப்போ பொங்கல் சமயத்துல எல்லா வந்து பாத்தீங்கன்னா நானு அந்த விளயாட்டுல எல்லா கலந்துகிட்டு பரிசு அதே மாதிரி இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆடல் நிகழ்ச்சி பாடல் நிகழ் ச்சி எல்லாமே நடக்கும் அதுலயு வந்து கலந்துக்குவே அந்த மாதிரி வந்து நா கலந்துகிட்டு பரிசு வாங்கிடுவே பரிசு வந்து அந்த பாத்திர வகையே குடுப்பாங்க டிஃபன் பாக்ஸ் வேற பாத்துரோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்ரோ அந்த மாதிரி பாத்திர வகைகள் நம்ம வீட்க்கு வாங்கிட்டு வரு போது நம்ம மூஞ்சில வந்து அவ்ளோவு ஒரு சந்தோஷோ இருக்கு அது நம்ம வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ்ல வந்து ஃடிராபி வாங்கியிருந்தா கூட அந்த அளவுக்கு இருக்காது ஆனா வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வந் தது ரொம்ப இதா இருக்கு ரொம்ப வாய்ஸா இருக்கு தோழி ஹலோ
ஆ கேக்குதா
ரொம்ப பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமா இருக்குங்க தோழி
இல்ல இப்ப கேக்குதா
இப்ப கேக்குதுங்க தோழி கொழந்தை கத்தற சத்தோமெல்லா கேக்குது கொஞ்சோ பாத்துக்கோங்க தோழி
ஆ சேரி
ஆ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இல்ல ஒரு இது வந்து நல்லா இருக்கு இல்லிங்ளா ஏனா அந்த பாத்திரத்த நம்ம வாங்கிட்டு வரும்போதும் சரி நான்ல்லா வந்து பாத்தீங்கன்னா சின்ன கொழந்தையா இருக்கும்போது ஒரு கின்னோ மாரியல்லா குடுப்பாங்க ப பிரைஸ் வந்து வாங்கிட்டு வருவே வாங்கிட்டு வந்தா அப்பெல்லா வந்து சிறு வயதில்ல இருக்கு போது மேகிய எல்லா தா விரும்பி சாப்பிடுவோ ஏனா வித் வித்தியாசமா இருக்குங்கற காரணத்தினால அப்ப அந்த மாரி பொழுதுல வந்துட்டு ம் ஆ இந்த மாதிரி பங்க்ஷன் முடிஞ்ச வரும்போது எங்க அம்மாக்கு தெரியு நா சொல்லிடுவே மத்தியானமே வந்துட்டு இது இதுலா நா ஜெய்ச்சே இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு நைட்டு எனக்கு பிரைஸ் கொடுப்பாங்க அப்டிங்குற மாரி சொல்லிருவ அப்ப எங்க அம்மா வந்து இதுக்காக மேகி வந்து பேமிலி பேக்க எல்லா வாங்கி வச்சு எனக்கு சமைச்சு தருவாங்க நா பரிசா வாங்கிட்டு வந்த அந்த பாத்திரத்துல தா நா வச்சு சாப்பிடுவ அதுல வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு
ஆமா ஆமா அந்த தட்டு சின்னொன்டு தட்டு குடுத்தா அந்த தட்டு அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த தட்டு தா எங்க போனாலு தட்ட எடுத்துட்டே போறது தட்ட எடுத்துட்டே வரது இந்த மாதிரி
கண்டிப்பா கண்டிப்பாங்க தோழி அதுலயு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப வந்து வளந்ததுக்குகப் அப்றோ அதே பாத்திரங்கள் எங்க வீட்ல இருக்கா எங்க வீட்ல கொழம்பு ஊதி வக்கிறதுக்கு நல்லா சம்பளோ மாரி பெருசா இருக்கு எங்கம்மா அதுலதா இப்ப ரசோ எல்லாமே வைக்கிறாங்க நா வந்துட்டு எல்லா முடி ச்சி பாத்திரோல்லா கழுவி வைக்கு போது நம் இப் இப்பகூட நா வந்து பாப்பே அந்த பாத்திரத்துல அந்த பாத்திரத்துல இந்த நாங்க என்ன குழு வந்து அந்த வெளயாட்ட வந்து நடத்துனாங்களோ அதுல வந்து குரிச்சிருப்பாங்க பேர் புதிச்சிருப்பாங்க அந்த பாத்திரத்துல அந்த இது வந்து நம்ம பாப்ப பாத்திரங்களுவு போது ச்ச இதெல்லா நம்ம கிஃப்டா வாங்கிட்டு வந்தது அப்டின்னு அந்த மாரியே எங்க வீட்ல நெறைய பாத்திரங்கள் வந்து சேந்துச்சு அப்டின்னே சொல்லலாம்
ஆமா ம் அதுதா நம்ம வந்துட்டு இப்ப இல்ல அ அ இப்ப உள்ள பிள்ளைங்க கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி ஒரு இது இல்லலைன்னுயோ தோணுது அவங்க எப்பவுமே இந்த அலைபேசிலயே இருக்றதுனால அதோட அருமை அவனுக்கு தெரியல அந்த ஒரு சின்னொன்னு ஒரு ஒரு தட்டு குடுத்தா கூட ரொம்ப மகிழ்ச்சியா இது மாரி தட்டு குடுத்துருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாட்டையும் காம்ச்சி அப்புறோ கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த அந்த தட்டோடையே சுத்துவோம் அதுலயே சாப்பாடு போட்டு சாப்ட்ணும் தண்ணி குடிக்கணும் அப்டி இப்டின்னு அதெல்லாம் இப்ப இப்பயு அந்த அந்த பாத்திரத்தல்லா பாக்கும்போது நாபகோ வரும் எனக்கும் அந்த அனுபவம் உண்டு
கண்டிப்பா கண்டிப்பாக தோழி இப்பல்லா வந்து அந்த மாரி விழாக்கள் வந்து எங்கயும் நடத்துறது இல்லன் தா நெனைக்கிறே எங்க வீட் டு பக்கத்துலயும் வந்து நாங்க வீடு க்கு வந்த புதுசுல வந்து ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடத்திட்டு இருந்தாங்க இப்ப அந்த அண்ணனுங்கல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்ப இளம் பருவத்துல்ல இருந்த அண்ணாங்கல்லா இப்ப கல்யாணம் ஆயி குடும்பம் குட்டின்னு ஆனனால அவங்கனால வந்து அதுக்கு தா ஓட முடியுதே தவர முன்ன மாரி அவங்க வந்து நிதி சேகரிச்சு நிதி சேகரிச்சு இது பண்றதோ அப்பெல்லா வந்து இளமை பருவத்துல இருந்தனால அவங்க நிதி சேகரிச்சு அது இதுன்னு பண்ணி ட்ருந்தாங்க அப்பெல்லா வந்து அவங்க பெற்றோர் கள் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து எதுக்கடா இதெல்லா இதெல்லா தேவையில்லாதுன்னு மெரட்டிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு குடும்பமாக ஆக யாருமே இந்த மாரி பண்றது இல்லை தோழி அதனால போமா அந்த க்ரௌண்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த எடத்துல இப்ப பில்டிங் எல்லா நெறைய பெருசு பெருசா கட்டிட்டாங்க அதனால அங்க பண்றதுக்கும் எடம் இல்லாம போயிருச்சு தோழி
ஆமா ஆமா பின்ன ஏ நாங்க வந்து கிராமத்துலதா இருக்கோம் இருந்தாலும் அங்க அப்ப அந்த அப்போல்லாம் வந்துட்டு அவங்கல்லாம் அப்போ இளைஞர்கள்ல்லாம் வந்துட்டு இதுக்கெல்லாம் ஒரு தனியா ஒரு முயற்சி எடுத்தாங்க ஆனா இப்ப வந்து யாரும் அப்டி பண்றது இல்லை
ஆமாங்க தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க சரிங்க தோழி நமக் குடுக்கப்பட்ட நேரமும் முடிஞ்சுருச்சு இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாங்க சேரிங்களா நன்றிங்க தோழி நன்றி
ம்